ஓ ஆ கேக்கு கேக்கு
ம் எப்பிடி இருக்க
அல்ஹம்துல்லில்லா ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கே
ம் சேரி சேரி
ம்
அப்புறம் லைஃப்லா எப்பிடி போகுது நீங்க வேற கமிட்டடு அதுல எப்டியே இருக்கீங்க
அப்பிடி ஆளுகலதா நாசமா போகுது
என்னது நாசமா போது
லைஃப்
ஏ
அது பண்ணிட்டு இருந்த வரைக்கு நாசமா போச்சி இப்ப பரவாயில்ல கடவுளுடைய அருள் கொடையால நல்லா இருக்கு
ம் ம் ஓகே ஓகே
ம்
ம் சேரி சொல்லுங்க என்ன என்ன வாழ்க்கையில நலவரம் கலவரம்
கலவரம் மட்டும்தா நலவரம்லா ஒன்னு இல்லமா
இப்போ நீங்க நீங்க ஒன்னு கேட்டீங்கங்கள கொன்னாேரத்துக்கு முன்னாடி அந்த பிளாக் பையனை பத்தி உங்களுக்கு எல்லா பிளாக் பண்ண பையனை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியுமான்னு
ஆமா
எனக்கு எதுவுமே தெரியாது அவன பத்தி
அப்ற என்ன அப்பற எதுக்கு பேசணு எல்லாமே தெரிஞ்சாதா பேசணுமா அப்டிங்கற ஒரு கேள்வி வரும் வராம இருக்காது
ஆமா
நீ சமோசாட்ட பேசு நா இல்லன்னு சொல்ல அவ இன்னசென்ட்
எப்டி நீ சொல்ற இன்னசெட்டுன்னு
நீ சொன்னியா அவ அப்டி பண்ணா இப்டி பண்ணா அவ சிங்காநல்லூர்ல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வண்டி தள்ளிட்டு வரும்போதே
ம் அரலூசுனா
ஆமா
அப்டி இல்ல ஆனா சில விஷயத்துல அவ பண்றதுல்லா எனக்கு பிடிக்குறது இல்ல எப்டி சொல்றது ரொம்ப ஓவரா கோவப்படுறா ஐ மீன் என்கிட்ட கோவப்படுறதுன்னு இல்ல எப்டி சொல்றது இப்போ நா ரெண்டு மூணு நாள் ஃபோன் பண்ணேன்னனு வச்சுக்கோய அடுத்து நானாவே அவ வந்து ஹே ன்னு ஏதோ மெசேஜ் அனுப்புவா நா ரிப்ளை பண்ணன்னு வச்சுக்கோய தம்ஸ் அப் காட்டிட்டு போயிடுவா
ம்
சாப்பிடியானு மெசேஜ் அணுப்புண்ணா தம்ஸ் அப் காட்டிடு போயிடுவா படிச்சையானு கேட்டா தம்ஸ்சப் மெசேஜ் அனுப்பிருவா
ம்
ரிப் ரிப்ளேவே பண்ண மாட்டா அதெலா எனக்கு சுத்தமாக புடிக்காது எனக்கு என்னெனன்னா எதுக்கடா காரணமே இல்லாம இவகிட்ட போய் நம்ம பேசணும் அப்டின்னு எனக்கு இருந்துச்சு
எதுக்கு பேசணும்
ம் அந்த அதனால தா நா அவகிட்ட பேசவே மாட்ட ரொம்ப நாள் பேசாம இருந்தன்னா அவ வந்துட்டு எப்டி சொல்றது அதுக்கப்பறமா அவனாவே மெசேஜ் அனுப்புவா எனக்கும் எதுக்கடா இவன நம்ம போய் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோ ஃப்ரண்டா தான அவ பேசுறா சொல்லி திருப்பி ரிப்ளே பண்ணுவ நானு
ம்
அப்போ அப்போ வந்து ஃபுல்லா சாப்ட்டியான்னா தம்ஸ்ப் படிச்சியானா தம்ஸ் அப் அப்டி காட்டுவா அது மண்டகாயு அப்பற பேசும் போது எப்டி சொல்றது ஏதோ இன்டரெஸ்டேல்லாம பேசுற மாரி பேசுவா எனக்கு அதா புடிக்காது இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசுறேன்னு வச்சுக்கோய இப்ப நீ என்ன சொல்லுவ நீ ஒரு நல்ல விஷயனா நல்ல விஷயத்த ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டோட ஷேர் பண்ணுவ
ம்
அவ எதுமே பண்ண மாட்டா அப்டியா ம்
ம் ம்
அது மட்டும் தா அவ பண்ணுவா எனக்கு அதனாலயே பேசவே இன்ட்ரெஸ்டே வருது இல்ல
ம்ம்
ஆமா
அப்பற கவுன்சிலிங்கலா போட்டியா
இல்ல நாளைக்கு போட போடுவ
ம் மீண்டும் மீண்டும்மா
ஆமா இது வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கு அன்னைக் போட்டது அக்ரி கவுன்சிலிங்கு
ம்
பேராமெடிக்கல் கவுன்சிலிங் போட்ணு ஓப்பன் ஆயிடுச்சு வெற்றிகரமாக
ம் ம்
ம் சேர் சேர் எங்க கட தொறந்துருக்கு நீ எங்க போய் வாய்ங் சாப்புடுவே
எங்கியு போய் வாங்கி சாப்பிட மாட்டே இங்க ஒரு கட இருக்கு தட்டக்கட
ஓ
அவருகிட்ட வந்துட்டு இந்த கிரீம் பண்ணு ஜாம் பண்ணு மிச்சர் முறுக்கு அது ஏங்கிட்டயே அ பாதி பாக்கெட் மிச்சர் இருக்கு
ஆ
அதையே எவ்ளோதா போட்டு அர அரன் அரைக்கிறது வாய்தா வலிக்குது பசியு போக மாட்டுன் து
ஓ
ம்
சேர் சேர் நானு ஒரு பேக் ஆட்ரு போட்ருக்கே
ம்
நீ காசு இருக்கா காசு இருக்கா கேட்டில எங்கிட்ட காசு இருக்கு கரெக்டா இந்த பேகுக் குடுக்குற அளவுக்கு நூத்தி அம்பதுருபா வெச்சுருக்கே
ம்
பாக்கி எதுமே காசு இல்ல
ம்
அதனால தா சொல்ல நானு
எவ்ளோ அது
என்னது
பேகு
நூத்தி அம்பதுருவா
நூத்தி ஐம்பத்ருவா எந்த மாரி பேகு புள்ளைங்க யூஸ் பண்றதா இல்ல யுனிசெக்ஸ்வலா
புள்ளைங்க யூஸ் பண்ற டோட்பேகு
அ அப்டினா
ஒரு சைடா போடுவாங்கள்ல ஷோல்ட்ரு போடுவாங்க ஷோல்டருல்ல போடுவாங்கல்ல
ஆ
அந்த மாரி பேகு
ஓ
இப்ப காலேஜஸ்கெல்லா நெறைய பொண்ணுங்க போட்டு போறாங்கல ஷோல்டர்ல பேக் போட்டு போறாங்கல்ல அந்த மாரி பேகு
ஓ
ம் பரவால்ல ரிம்னா அத த்ரீ அ ம் அ அதாவது எ ஃப்ரெண்டு அத த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்னா
ஒ ஒ
எனக்கு ஆஃபர்ல ஒன் எயிட்டிக்கு கெடச்சிது
உ உ
அவ ஆல்ரெடி வாங்கி எனக்கு வீடியோ கால் பண்ணா சமையா இருக்குடி பரவால ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு த்ரீ ஹண்ட்ரடுக் அவ பரவாலன் சொல்லி சொல்லிகிட்ருந்தா பார்த்தா எனக்கு அவ லிங்க் அனுப்பும் போது அது ஒன் ஹவர் ஆஃபர்ல இருந்துச்சு ஒரு மணி நேரம் அந்த ஆஃபரு நூத்தி எம்பது ரூபாய்க்கு கிடைச்சிருச்சு ஹலோ
ம்
அப்போ வாங்கிட்டேன்
சேர் சேர் நல்லது
ம் தூக்கம் வருதா உனக்கு
இல்ல இல்ல
அப்போ
பசி மயக்கம்
அப்படியா
ஆ
உங்களோட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இப்போ உன் ஆள நெனைச்சு நீ அழுதுருக்கியா
உனக்கு தெரியாதா
செரி கடைசியா எப்போ அழுத
ஆ முந்தாநேத்திக்கு
எதுக்கு
ஓ குடிச்சுட்டு இருக்கும் போது
ஏன்
தெரில ஒண்ணு வந்துட்டு ஐயோ இவ்ளோ முடி வச்சிருந்தோமே வெட்டிட்டோமே அப்படின்ற ஒரு சங்கடம்
ம்
இனி ஒன்னு அவளும் இது வாயி போயிட்டாலே அப்படிங்கற மாதிரி
போகல நீ தான் தள்ளிவுட்ட
யாரு தள்ளி விட வச்சா
அதெல்லாம் உடு
ம்
ஓ ஓ ஒ செரி செரி ஆனா நான் மூவான் ஆயிட்டேன்னு நெனைக்கிறேன்
ஆ நல்லது
ஏன் தெரியுமா சொல்றேன் கடைசியா அன்னைக்கி ஒரு அழு அழுதேன் பாத்தியா
ஆமா
அதுக்கப்புறமா இடையில ஒரு வாட்டி அழுதேன் ஒரு ரெண்டு வாரத்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நைட்டு எல்லாம் அதே மாரி உக்காந்து அழுதிட்டு இருந்தேன் அதுக்கப்பறமா எப்பவுமே இருக்குல்ல என் பென் என் பென்னோ இல்லை சும்மா கையில கிருக்கிட்டு இருந்தாலோ ஃபஸ்ர்ட் எடுத்தோடனே ஏ தான் போடுவேன்
அது எனக்கு ஒரு ஹபிட் மாரி ஆயிடுச்சு
ஓ
அந்த ஐ மீன் இப்ப நறைய பேர் நீ பாத்தேன்னு வச்சுகோயேன் எங்க அம்மாலாம் கைய எடுத்தாலே எஸ் தான் போடுவாங்க ஏன்னா எங்க அம்மா வோட பேரு எஸ் ல ஸ்டார்ட் ஆகும் டாகும்
ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லெட்டரு போடுவாங்க அது என்னமோ தெரியல பெஞ்ச்லலா அவம்பேரு ஏம்பேரு எழுதி வச்ட்டே இருப்பனா அடிக்கடி ஃபுல்லா பெஞ்சில அதாவது ஏ பெஞ்சு இருக்குல்ல எயித்து படிக்கிம்போது ஃபுல்லா பெஞ்ச்ல ஏ பேரு அவ பேரு ஏ பேரு அவ பேருதா எழுதி வச்சிருப்பே ஹலோ
உம்
கேக்குதா
கேக்குது கேக்கு
என்ன திடீர்னு எதுமே பேச மாட்றே
இல்ல மிச்சர் பாக்கெட் தேடிட்ருந்த
ஓ அப்போ அதாவது எப் அது அந்த மாரி எழிதி எழிது பழக்கமானனால நா என்ன எடுத்தாலுமே ஏ தா போடுவே ஆனா முந்தா நேத்து சும்மா ஒரு நோட் எடுத்து எழுதப்போம்போது எப்பவுமே ஏ தா போடுவே பாத்தா வை போட்டே
உம்
அப்பதா எனக்கு ரியலைஸே ஆச்சு பரவால்ல நம்ம மூவான் ஆகிட்டோ அப்டின் சொல்லி எனக்கு அப்பதா தோனுச்சி ஆனா தோணு டெய்லியு
நீ நாளைக் கவுன்சிலிங் பொயிட்டு எப்போ வரதிது
அஹாயி தெரியல எப்போ இனி இது ரேங்க் லிஸ்ட்டு வெரி வெளியவுட்டு எப்டினே தெரியல நாளைக்கப்ளே பண்ணுவே கடைசீ டேட்டு வந்து ஜூலை மூணாந்தேதி வரைக்கு கடைசி டேட்டு அப்ளை பண்றதுக்கு
உம்
அது அதுக்கப்பறமா அவங்க அத கன்க்ளூஷன் கொண்டு வந்து அதுலருந்து லேங் ரேங்க் லிஸ்ட்டு வெளிய விட்டு சாய்ஸ் பில்லிங் முடிச்சி அதா சொல்றல நா காலேஜி போய் சேரவே அக்டோபர் ஆயிரு ஹலோ ஹலோ
புரியலே
நா காலேஜ் போய் சேரவே அக்டோபர் ஆயிரு
அக்டோபர்ல காலேஜ் சேந்தி எப்போ படிச்சி எயில்லோ
ஏ இந்த மெடிக்கல் பீல்ட்லலா ரெண்டு செமஸ்ட்ரு இல்ல மொத்தமாவே நாலு செமஸ்ட்ருதா ஒரே செமஸ்ட்ரு வருஷத் ஒங்களுக்கு வந்து ரெண்டு செமஸ்ட்ரு வருமா
உம்
வருஷத்துக்கு ரெண்டு வருமா எங்களுக்கு வருஷத்துக்கே ஒன்னுதா
ஓ
நா மட்டுந்தா ஏதோ பேசிகிட்டே இருக்கே
இல்லெல்ல கேட்டு நா அப்டியே ஒரு மாரி யோசிச்சிட்ருக்கே கவுன்சிலிங் முடிஞ்சி காலேஜி வந்து அப்போ அந்த காலேஜில ஃபீஸ் ஜாஸ்தியாருந்தா என்ன பண்ணுவே மறுபடியு கவுன்சிலிங் போய்டுவியா அப்பறோ
அவ்ளோதா நாமோ
நாமமா
ம்
நாலாயிரரூவா குடுத்தா அய்யய்யோ
நாலாயிரரூவாயா
இல்ல இல்ல இல்ல இல்ல அந்த வேற எதோ ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்ட்டே சாரி
ம் ம் செர் செர் ஆஹ இனி என்ன பண்ணுவன் தெரியில
ம்
பாக்லா அல்லா இருக்கான்ல கூட ம் ஏ இரு எனக் செகண்ட் கால் வருது எனக் கூப்பற்றே